சொல்லு நண்பா
நண்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா
நா இப்பதா நண்பா வேல எல்லா முடிச்ட்டு லேப்டாப் மூடி வச்சு உக்காண்டுருக்கே
அப்டியா மூடி வச்சு எதுக்கு உக்காந்துட்டு இருக்கீங்க
நண்பா லேப்டாப் திறந்து வச்சுட்டு உட்காந்தா சார்ஜ் போது நண்பா
ஓ அப்படியா சரி சரி உம் மதியானோ என்ன சாப்ட்டீங்க சொல்லுங்க கேட்போ
மத்தியானம் நா வந்து பாத்தீங்கன்னா தட்டப்பயிறு கொழம்பு சாப்ட்டே
சரி
டையு வந் து சாப்ட்டே
அவிச்சு சாப்ட்டீங்களா இல்ல வந்து அத எண்ணெயில வச்சு பொறிச்சு சாப்ட்டீங்களா
எண்ணெயில வச்சு பொறிச்ச எல்லா சாப்பில்ல ஆஃப் பாய்ல்னு ஒண்ணு சொல்லுவாங்களே கேள்விப்பட்டுரு
ஆஹ் தெரியு அது வந்து பாதி வெந்தும் பாதி வேக காம இருக்கு அது தானே சொல்றீங்க
அ நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா வந்து மத்தியானம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பாடு அப்புறம் சாம்பார் வச்சாங்க அதுக்கப்புறோ வந்துட்டு முட்டையில வந்து ஆம்லேட்னு ஒன்னு செஞ்சாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அவ அக்கா வந்து பொரியல் வச்சாங்க
இவ்வளவு சாப்டீங்களா
ஆமா எங்க வீட்ல வந்து எப்டின்னா சாப்பாடோட வெஜிடபிள்ஸ் கொஞ்ச அதிகமா வப்பாங்க
அப்டியா உங்க வீடு ரொம்ப பெரிய வீடா இருக்குமே
ஆமா ஆமா சுத்தி வந்து பாருங்க அப்டியே ஒன்ற கிலோ மீட்டரு அப்டியே சுத்தி சுத்தி நீங்க விளையாடலா ஆனா தெனமு கிரிக்கெட் வெளையாடுவே இங்கதா நாங்க டோர்னமெண்டே இங்கதா நடத்துவோ எங்க வீட்டு வேல தா
அப்படியா
ஆமா ஆமா ஆமா அவர் தா பிளெக்ஸ் அடிச்சு ஒட் ஒட்டுவார் தெரியுமா
ஓஹோ நா கேள்விப்பட்டுருக்கே அவர
ஆ ஆ எனக்கு தெரியு உங்க அப்பா பெரிய ஆள்னு நானு கேள்விப்பட்டனே ஆ
இல்லதா நன்பா உங்கள விட இல்ல
ஆ தெரியு தெரியு நானு தெனமு பாக்குறேன்ல உங்க அப்பாவ ம் என்ன நண்பா ஆ ஆமா ஆமா
நா கூட நேத்து உங்க டாடிய உங்க தந்தைய நா வந்து வெளிய பாத்தனே
அப் அப்படியா சேரி சேரி நண்பா
என்ன நண்பா அடுத்து வேல எல்லா எப்டி போகுது
அடுத்து வேல வந்துட்டு போகணு நண்பா இனி ரெண்டு வாரோ கழிச்சு ஒரு வேல இருக்கு அதுக்குதா போகலானு இருக்க அது என்னென்னா பேக் அண்ட் டெவலப் பதுனொறு ரோலு அந்த இதுக்குதா போகலானு இருக்க நண்பா
அது முடிவு பண்ணிட்டீங்ளா
ஏ அது என்னன்னா அப்ளை பண்ணனு அப்ளை பண்ணி திருப்பி கால் வரணும்ல்ல நண்பா நம்மளோட ரெசயூம் பஸ்ட் ஷார்ட்லிஸ்ட் ஆகனு அது இருந்தாதா பஸ்ட்டு போகவே முடியு
அப்பறோ இன்னோனு கேள்விப்பட்டனே உங்க நண்பரோட கார் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொன்னீங்களாமா அது என்ன ஆச்சு எதுவுமே சொல்லலுனு கேள்விப்பட்ட
இல்ல இல்ல அது வந்துட்டு அந்த ஐடியால இருக்கோ ஆனா வந்துட்டு பண்ணலா பர்ஸ்ட் அந்த சின்ன வண்டி எடுக்கலா அப்படிங்கிறது சொன்னது வந்து பர்ஸ்ட் அந்த ஐடியாவுக்கு வண்டி வேணுமே வண்டி பர்ஸ்ட் தேடிட்டு இருக்கு ஆன்லைன்ல பாத்துட்டுதா இருக்கோ வண்டி கரெக்ட் நா பாத்துட்டுதா இருக்க வண்டி நா நேத் நேத்து கூட ஒரு மூணு வண்டி வந்துச்சு ஆனா வந்துட்டு அது எனக்கு புடிக்கல நா அதனால வேணானு சொல்லி வச்சிருக்க வருது வந்தாலு அது வந்து கொஞ்சோ பழைய கம்பெனியா வருது இல்லன்னா அது ஒரு ஃபெய்லியர் மாடல் கம்பெனி வருது அதனாலதா நா எடுக்காம இருக்க யோசிச்சிட்டு இல்லாட்டினா என்னோட நண்பருக்கு அத அனுப்பிச்சு விட்டிருப் ப
சேரி வந்துருச்சுனா அவருக்கு தெரியப்படுத்துங்க
ஆஹ் வந்துச்சுனா அவருக்கு நா தெரியப்படுத்தாம எப்படி இருக்க போற
நா நெனச்ச நா என்ன நெனச்சனா நீங்க மறந் துட்டீங்க அப்படினு நெனச்ச
இல்ல இல்ல அப்படி எல்லா இல்ல அது எப்படி மறக்க முடியு இங்க இருந்தாலு இல்லைனாலு நாளபின்ன இத பண்ண போறதுதா உண்மயா இருந்தா இத பண்ணதா போறோ அதனால வந்துட்டு இது வந்து யோசனையில இருந்துட்டேதா இருக்கு புரிஞ்ச மூணாவதா ஒரு ஆள் அவர் வந்து எங்க போனாருனு எனக்கு எனக்கே தெரியல அவரு காணவில்லைனு நேத்துதா சன் நியூஸ்ல எல்லா குடுத்துருக்க
த்ரி
ஆஹ் அது எல்லா குடுத்திருக்க அப்புறந்தா என்னனு பாக்கணு நண்பா
அவரு கூட புத்தக கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாருனு நா கேள்விப்பட்டனே
ஆமா நண்பா புத்தக கடை இல்ல அது வந்து பாத்தீங் னா ஒரு நோட்டு பென்னு அதெல்லா கட நண்பா ஸ்டேஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கடைய அங்கதான் அவர் இருக்காரு ஆனா நான் பார்த்தேன் இணையதளத்துல அவர் வீடியோ எல்லாம் போடுறாரு கம்ப்யூட்டர் நோன்ற மாதிரி
ஆமா ஆமா நானும் கூட பாத் த அவ பெரிய லாயர்னு நினைக்கிறன்
ஆமா வக்கீல் ஆ நானும் அதேதான் நினைச்சேன் ரிசெண்டா ஒரு நான் ஒரு திரைப்படம் பார்த்த நண்பா ஒரு சாமி வந்து கருப் ப்பண்ணூ ஒரு சாமி நண்பா அவர் அதே மாதிரியே இருக் ர் நண்பா
அப்புடியா
ஆமா நண்பா
ஆமா நான் பார்த்தேன் அவரு பெரிய வக்கீலு எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு எல்லா வேலையும் செய்யறாரு எப்படி அவருனால முடியுது அது
அது வந்துட்டு அவரு வந்து அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா ரத்திலயே அது கலந்து இருக்கு நண்பா அது வந்து அவர் மட்டும் சொல்றது இல்ல அவங்களோட குடும்பமே வம்சமே அது அப்படிதான் புரிஞ்சுதா ஆமா அது வந்து ரத்த தில் கலந்து சினிமா அப்படிங்கிற மாதிரி அவர்
ஓ அவரு ஓ அவரோட பரம்பரையில இருந்து வந்தவரா
ஆமா ஆமா அது வந்துட்டு ஆ நம்ம அதை சொல்லி் கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அது வந்து அது அவங்களுக்கு தானாவே அது உருமாய் வரும் ஒரு வருஷம் இல்ன்னா ஒரு வயசு வரும்போது தானாவே அது வெளியே வந்துரும்
ஆமா அப்புறம் அந்த தர்பூஷணி அப்படின்ற ஒரு வார்த்தை உனக்கு கேள்விப்பட்டட்டுிருக்கீங்களா
ஆமா ஆமா வாட்டர் மெலன் ஸ்டார் அதானே சொல்றீங்க
ஆமா வாட்டர் மலன் அந்த தர்பூஷணி காய் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் இருக்காது இவரும் அவர் என்னெல்லாம் பண்றாரோ அதெல்லாம் இவரு பண்றாரு
ஆமாங்க எனக்கு அது தெரியுமே அவங்க ஃபர்ஸ்ட் காப்பி ஒரு செகண்ட் காபி அந்த மாரிதான் எல்லாமே
அப்படியா
ஆமா நான் அது நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஒரு புகைப்படத்துல நான் வச்சிருந்தேனேன் உங்களுக்கு அது உங்களுக்கு ஒரு வீ வீடியோவை நான் பாட்டனேனேன்
ஆமா
ஆ அதுல ஒரே மாரிதானே இருந்தாங்க
ஆமா ஆமா ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அச்சடிச்ச மாரி
ஆ அதுதான் அது வந்து அவங்க அப்பாவோட ரெண்டாவது தம்பி பாரு அவருும் சின்ன வயச தூ குப்பரி வச்சட்டாங்க
ஓ
ஆ இதுவா ஏன்னா இது வந்து ஜெனிட்டிக்கா இப்பதான் ப்ரூவ் ஆச்சு ஆன அத கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் எனக்கு ஹண்டரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஒரு என்னைய பொறுத்தவ ஒரு ஒரு அம்பது சதவீதம் அதின ஒரு சில டெஸ்ட எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கு கு
அப்புடியா
பா ஒரு பிளட் டெஸ்ட் மட்டு எ டி என் ஏ சாம்பிள் மட்டு எடுக்கணு
ஆமா அதுக்கு எனக்கு எனக்கு என்ன தோணுதுனா அதுக்கு டி என் ஏ சேம்பிளே தேவையில்லன் தோணுது அவுங்கள வந்து ரெண்டு பேர்த்த ஒரே எடத்துல நி க்க வச்சு ஃபோட்டோ எடுத்தாலே ரெண்டு பேருமே ஒரே மாரி இருக்காங்க
நா என்ன சொல்றன்னா ஒரு ரெண்டு பேத்தோட புகைப்படமு எடுத்து ரெண்டுமே ஒன்னாக்கி வச்சு ஒரு ஸ்டிக்கர் மாரி கிரியேட் பண்ணா அதுல நம்ம ஈஸியா அத கண்டுபுடிக்கலா
நம்ம ஒண்ணு பண்ணலாமா ரெண்டு பேத்தோட புகைப்படத்த எடுத்து நம்ம வலை இணையதளத்துல விட்டுருவோ
ஆ
மக்களே முடிவு பண்ணட்டு யாருன்னு
ஆ அதுவு ஒரு நல்ல செய்திதா பண்ணலா என்ன வேணா
அப்பறோ அவரு கோச்சிக்கிட்டாருன்னா நம்ம மேல சங்கடப்படுவாரே
அது கோவிக்கிற அளவுக்கு அவர வந்து பிளாக்ல போட்டுட்டு மிச்ச எல்லா வேலையு நம்ம பாப்போ அதுதா ரொம்ப நல்லது
ஆமா, ஏன்னா அவரு யாருன்னே தெரியாம நறைய பேரு இருக்காங்க அத தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடம
அதுதா அவர் வந்து தனியா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் குடுக்குறாரு அதனால நறைய அடிச்சு போட்றாங்க புரிஞ்சிதா ஆமா, அதனாலதா, அதனாலதா நா சொல்றே அவரு வந்து கொஞ்சோ வாய் கொஞ்சோ அமைதியா இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கு, அவரு வாய வச் சிட்டு அமைதியாவு இருக்க மாட்டி றாரு ஒரு பொய் சொல்லிட்டாருனா அத எப்படி சமாளிக்கலா அப்படிங்கறத பத்திதா அவரு யோசிக்கிறாரு அவரு சமாளிக்க தெரியலங்கறதே நம்மளுக்கு தெரியு அவரு மூஞ்சி வந்து வேர்த்துரு மாடு மாரி மூக்கு வேர்த்துரு
ஆமா
ஆ அதுதா நண்பா
ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கவே மாட்டிக்கிறாரு அது ஏனே தெரில
அது வந்து அவங்க அது அப்பிடிதா அது அவங்களுக்குள்ள அது அப்பிடிதா அது கடைசி வரை அவங்க அத ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க ஒரு வேள ஒரு தவறே இருந்தாலு அத ஒத்துக்க மாட்டிங்கிறாங்க
இப்ப ஒரு உதாரணத்துக்கு நா சொல்றே ஒரு ஒரு கேம் நாங்க வெளாடுவோ
சேரி
துல எ நண்பர்களோட சேந்து ஒரு கேம் வெளாடுவோ
சொல்லுங்க
சண்டை போடுற கேமு
ஆ சேரி நண்பா
பர் வந்து என்ன வண்ணுவாரு என்ன அடிப்பாரு
ஆ
நான் ஏன் என்னை அடித்தீர்கள் என்று கேட்டால் நான் அடிக்கவே இல்லை என்று பச்சை பொய் பேசுவார்
ஆ அவர் எப்போருமே அது அப்படிதான் கேட்டால் தெரியாமல் செய்தஞ் அதுவும் அவர் ஒத்துக்கவும் மாட்டாரு அதுதா நம்ம அது ஏதோ ஒண்ணு சொன் னா ஏத்துக்கலா இல்லனா எஸ் ஆர் நோ அப்டின்னு சொல்லிட்டு போயர்லா
ஆமா
அது காட்டு யான அவங்க வந்து காட் டு யான அவங்க அப்படிதா அவங்க வந்து காட்டு அவங்க வந்து எப்படி சொல்றன்னா குரங்குலந்து மனுஷ அப்படிங்க மாதி இப்பதா அவங்க எவால்வ் ஆயிட்டே இருக்காங்க புரிஞ்ச்சா
குரங்குலருந்து மனுஷ வந்தாங்க
அ இவர் வந்துட்டு இவர் வந்து யானையில இருந்து யானை குட்டி யானை மகன் யானை அப்பன் அந்த மாரி நண்பா
செரி செரி இதெப்படி உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க எதாவது து சீக்ரெட்டா அத கண்டுபுடித்
இல்ல அவுரோட வந்து செயல்கள பத் த்தி நா கொஞ்சோ ஆராஞ்சே அவரு ஏன் இப்புடி செய்யறாரு தண்ணி பாத்தா குதிச் சரி ஒரு எடத்துக்கு நான் போயிருந்தேன் குளிக்கிறக்கு ஆ அங்க வந் து யான எப்புடி வந்து தண்ணிக்குள்ள முதல்ல எறங்குமோ அதே மாரியும் அவரோட நடவடிக்கையும் இருந்துச்சு
ஆமா ஆமா நானும் கவனிச்சே
ம் தண்ணிய வாயில அப்டி பீச்சி அடிக்கிறாரு இந்த மாரி வேலல்லா அவரு பாக்குறாரு நண்பா
ஆ ஆமா நம்ம கூட ஒரு எடத்துக்கு போயிருந்தோ அப்ப எல்லாருமே மூச்சுப் பயிற்சி எடுத்துட்ருந்தோ தண்ணிக்குள்ள
ஆமா ஆமா
தெர்ல அவர காலவாரி வுட்டாங்க தண்ணிக்குள்ளேயே வுளுன்ட்டாரு யாருனே தெர்ல
ஆஹ் அது உங்களுக்கு தெரிந்ததா அது ஆழமான ஒரு நீர் பகுதி தான் அந்த இடத்துல வந்து யானை எப்டி நீச்சல் அடிக்குமோ அதே மாரி ரெண்டு கை ரெண்டு கால்ல அழகா அடிச்சு வந்தாரு பாத்தீங்களா நீச்சலு
ஆமா ஆமா அத பாத்து அங்க வந்த மக்கள்ளா வியந்து போய்ட்டாங்க பார்வையாளர்கள்லாம் இவரு எப்டியாவது வாங்கணும்னு நெனச்சாங்க
ஆஹ் நாம தான் சொல்லிட்டோமே அப்பதான் அப்பயே இவர் வந்து விக்கிறக்கு இல்ல இவர் வந்து ரேரான ஐட்டோ எங்களுக்கு இவரு கெடைச்சதே ஒரு பொ பொக்கிஷோ
ஆமாமா விற்பனைக்கு இல்லைன்னு அவர் நெத்திலயே எழுதி ஒட்டி
ஆஹ் ஆமா நண்பா சேர் நண்பா நான் சமைக்க போறேன் எனக்கு கொஞ்சோ வேல இருக் கு நண்பா நா
சே சேரி நண்பா கூப்டுங்க பாய்